நல்லா இருக்கிங்களா தோழி
நல்லா இருக்கே தோழி சொல்லுங்க தோழி ஆ சொல்லுங்க தோழி நீங்க எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சுதா
ஆ வேலையெல்லா முடிஞ்சது தோழி
இப்ப கண்டிப்பா ம்
தோழி இந்த புளி கொழம்புன்னு சொல்லுவாங்களா அது ஏன்னா புளி ரசம்
புளி ரசம் ஆமா தோழி அந்த புளி சாப்ப
அந்த சாப்பாடு ஆமா ஆமா அது எப்டி செய்யணும்ன்றது சொல்லி் கொடுக்குறீங்களா
அது வந்து தோழி நான் அது ரொம்ப செய்யமாட்டே நான் என்ன பண்ணுவேன்னா புளி சாப்பாடு அந்த பேஸ்ட்டா இருக்கும்ல்ல சோ பேஸ்ட்டா இருக்கட்டும் பொடியா இருக்கட்டும் சோ அந்த மாதிரி வாங்கிதா பொதுவா செய்வே பட் ஆனா எப்படி செய்வாங்கன்னு து ஓரளவுக்கு எனக்கு ஒரு கணிப் இப்ப இருக்கு பட்டண நானா செஞ்சு பாத்ததுல மேபி நான் சொல்றேன் அதை நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க அதே மாரிதான் புளிய கரைச் ச்சு வச்சுக்குவாங்க புளிய கரச்சு வச்சுட்டு அதே மாரி நம்ம எப்பம் போடுற மாரி எண்ணெ ஊத்தி கடுந்த பருப்பு கடலை பருப்பு நிலக்கல்ல பருப்பு ப்பு நம்ம என்னென்ன புளி சாப்பாடுக்கு போடுவோமோ அது எல்லாமே போடுவாங்க போட்டு அது நல்லா இது பண்ணதுக்கு அப் அப்புறோ வந்து இந்த இத ஊத் கொஞ்சோனு மஞ்ச பொடி போடுவாங்க கொஞ்சோனு பெருங்காயத்தூள் போடுவாங்க அதுக்கப்புறோ வந்து இந்த புளித்தண்ணியை ஊத் ஊத்தி அத வந்து நல்லா சுண்ட வைப்பாங்க அது நல்லா கொஞ்சோ கொஞ்சோ தண்ணியெல்லா வத்தி அது வந்து ரொம்ப ஒரு மாரி கெட்டியான ஒரு மாரி இது மாரி ரசம் மாரி அது வந்ததுக்கப்புறோ அதுல சாப்பாடை போட்டு கிளருவாங்க சோ பசங்களுக்கு புளிசாப்பாடு பிடிக்காதா அதனால நான் ரொம்ப செய்ய மாட்டேன் நானா எப்பயாவது எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அம்மாவ ஏதாவ செஞ்சு தர சொல்லுவேன் சோ அப்பா அம்மா செஞ்சு தரதான் மத் மத்தபடி வந்து புளி சாப்பாடு ரொம்ப அதிகமா நான் செய்ய மாட்டேன் நீங்க உங்களுக்கு புடிக்குமா நீங்க
எனக்கு ரொம்ப புடிக்கும் தோழி ஆனா வந்து செய்ய தெரியாது
அப்படியா செய்யமாட்டீங்களா இப்ப நெறைய இருக்குல்ல தோழி நெறைய பேஸ்ட் பேஸ்ட் மாரியும் இருக்கு இல்லைன்னா வந்து பொடி மாரியும் இருக்கே பொடியில எல்லா ரொம்ப ஈ ரொம்ப ஈஸி ஈசி தோழி ரொம்ப சுலபம்தா சுலபமா செஞ்சிடலாமே
அப்படியா
ஆமா அப்ப புளியோதர புளியோதர பொடி இருக்குல்ல நீங்க என்ன பண்ணுங்கான்னா புலியோதரை பொடி வாங்கிக்கோங்க அத வாங்கிட்டு என்ன பண்ணுங்கா ரைஸ் தனியா வச்சு வச்சிருவீங்க சோ எண்ண ஊத்தி நம்பரு போட்டு அப்ப நா சொன்ன மாரி வந்து கடல பருப்பு அப்புறோ அந்த நிலக்கடல பருப்பு போடுவாங்கள்ல சோ அதெல்லாமே அதெல்லாமே போட்டுட்டு அந்த பொடிய கொட்டுங்க அந்த பொடியை கொட்டிட்டு கொஞ்சோ தண்ணி ஊத்துங்க கொஞ்சோ தண்ணி ஊத்தி அது ஒரு மாரி ர சோ மாரி வர்ற வரைக்கு ட்டு வெ லைட்டா கொதிக்க வுடுங்க, கொதிக்க வுட்டீங்கா அது ஒரு மாரி ரசோ மாரி வந்துருல சோ அத அப்டியே சாப்பாடுல போட்டு பெரட்டுங்க அவளோதா இப்பல்லா ரொம்ப சுலபமா வந்துருச்சு தோழி
அப்படியே தோழி, இல்ல எனக்கு வந்து எங்க அத்ததா ரசோ வச்சி கிண்ணில குடுத்துருவாங்க
ஓ சாப்பாடுல போட்டு பெரட்டி சாப்டுவிங்க எனக்கு ரொம்ப புடிக்கு அந்த கோயில்லலா செய்வாங்கல்லா கோயில்ல செய்ற அந்த புளி சாப்பாட்டுக்கு வந் து ஈடு இணையே கெடையாது நம்ம எவ்ளோ ட்ரை பண்ணாலு அந் அந்த பதத்துக்கோ அந்த டேஸ்டுக்கோ வரவே வராது
கண்டிப்பா தோழி
சொல்ற மாரி இந்த திருவிழா டைம்லல்லா வந்து புளி சாப்பாடு குடுப்பாங்கல்ல சோ அன்னதானமா குடுக் கறதா இருக்கட்டு இல்ல கோயிலுக்குள்ள குடுக்கறதா இருக்கட்டு அதெல்லாமே வந்து எப்படிதா டேஸ்ட் பாக்காம அவ்ளோ இதா சமைக் கிறாங்க ஒரு சுவையா சமைக்கிறாங்கன்னே தெரியாது
கண்டிப்பா தோழி
எனக்குக்கு வந்து அந்த மாரி இது பண்றதுதா புடிக்கு நீங்க ஒரு தரவ இந்த மா ரி செஞ்சு பாருங்களே
சரிங்க தோழி நா கண்டிப்பா செஞ்சு பாக்ற
கண்டிப்பா செஞ்சு பாருங்க உங்களுக்கு வே ற அந்த குறிப்பா என்ன சொல குறிப்பா என்ன மாரி காய் புடிக்கு இல்ல குறிப்பா ஏதாவ்து பொறியலா இருக்கட்டு அந்த மாரி ஏதாவ்து
ம் தோழி எனக்கு உர்ளக்கெழங்கு ரொம்ப புடிக்கு கேரட்டு பீட்ரூட்டு எல்லாமே நா வந்து எப்டின்னா ஃபுல்லா வேக வச்சு சாப்ட மாட்ட இந்த சொல்லுவாங்கள ஆ பாதி வெந்து பா தி வேகாம இருக்கும் பாத்தீங்களா சாப்ட்டா எனக்கு ரொம்ப புடிக்கு ஏன் தெர் அப்டே பழகிர்ச்சி
அப்டியா மத்தப்படி எல்லாத்தைமே முழுசா வேக வெக் க மாட்டிங்ளா
முழுசானா ரொம்பவும்
உருளக்கெழங்குனா நீங்க எப்டி செய்வீங்க
வெந்திருக்கு தோழி எப்டினா வெந்திருக்கு நல்லா கொழப்பலா வேகவிட மட்டே
ஆமா
கொஞ்ச ஓரளவுக்கு சாப் புட்ற மாரி இது எப்ப ரொம்ப நரநரனு இருக் க்க கூடாது சுத்
ஆமா கண்டிப்பா கண்டிப் பா நீங்க நார்மலா பொரியல் எப்டி பண்ணுவீங் உருளக்கெழங்கு பொரியல்
நா வந்து வெங்காய கட் பண்ணி வச்சுக்குவே தோழி ஆஹ் வெங்காய கட் பண்ணி வச்ட்டு தக்காளி வேணும்னா ஒவ்வொரு தடவ தக்காளியு ஆட் பண்ணுவே இல்லனா வேணானு விட்ருவே அதே மாரி பச்ச மிளகா ரெண் சும்மா ரெண்டு அப் எண்ணெ ஊத் தி கடுகுப் போட்டு பச்ச மிளகா போட்டு வெங்காயம் போட்டு அந்த உருளக்கெழங்கு குட்டி குட்டியா ஏ கட் பண்ணி வச்சிருப்பே
செரி செரி உம்
திட்டும் கருவப்புல கொஞ்சோன் போட்டு வணக்கி விட்டுருவே தோழி வேண்னா பூண்ட மட்டு ஆட் பண்ணிக்லா கொஞ்ச
ஆமா ஆனா பூண்டு போட்டா நல்லதுன்னு சொ சொல்லுவாங்க உருளக்கெழங்குள பூண்டு போட்றது நல்லது அந்த வாயு இருக்காது அப்டின் சொல்லுவாங்க
ஆமாங் தோழி அப்பறமேட்டு கொஞ்சோன்டு மிளகாத்தூளு அப்பற வந்து சிக்கன் மசாலான் மட்டு ஆட் பண்ணிக்குவ டேஸ்டுக்காக சிக்கன் மசாலா பண்ணி எப் கொஞ்சோ மெனக்கிடுவே அதே மார் இருந்தா ட ஒடச்சு ஊத்திக்வோ தோழி நல்லா இருக்கு
நல்லா இருக்குமா தோழி ஆனா செய்றாங்க நானு நெறையா வீடியோல பாத் த்துருக்கே உருளக்கெழங்கு முட்டையு பட் ஆனா
ட்ட போட்டு செஞ்சா சூப்பரா இருக்கு
அத நா எல்லாருமே இப்ப எல்லாத்தைமே வந்து முட்ட போட்டு செ செய்றாங்கனா நா வந்து பீட்ரூட்ல முட்ட போட்டு
அப்படியா தோழி அத இன்னைக் கியாதா
அ அ அப்ல்லா இருக்காது நல்லா ரு க்கு வித்தியாசமாருக்கு ஏ பசங்களுக்கு வந்து தனியா பீட் ரூட் குடுத்தா சாப்ட மாட்டாங்யே வெறு பீட்ருட் பொரியல் வச்ச சாப்ட மாட்டாங்யே அத்னால என்ன பண்வனா பீட்ரூட்ல முட்ட போட்டு செஞ்சிருவே இதே மாரிதா எப்பேயு போல நார்மல பீட்ரூட் செஞ்சு ட்டு லாஸ்ட தண்ணில்லா ஊத்தி பீடரூட் நல்லா வெந்ததுகப் புறோ முட்டைய ஒடத் ஊத்தி அப்டி கிண்டிக்கிட்டே இருப்பே அது இன்னா பண் அது இன்னா பண் னொனா பீட்ரூட் வந்து ப்ப நம்ம சட்டியில தானே வை கிரோ சோ பீ்ட்ரூட் எல்லத்தியு ஒதுக்கிட்டு நடுவுல ஒரு மோ ரவுண்டா ஒரு அளவு மட்டு இது பண்ணி அந்ததுல முட்டேய ஊத்தி அத ஃபஸ்டு கெளறிட்டு அது வந்து கொஞ்சோ பொடி பொடியா பொடி மாஸ் மாரி வருலா அதுக்கப்புறோ சேர்த்து போட்டு ஓ ம் பீட்ரூட்டோட சேத்து கெளர்ணு சோ அ அப்பிடி கெலர் ரும்போது வந்து உங்களுக்கு எல்லா பக்கமு ஈவனா வந்து இதாரு கு எல்லா பக் க்கமு வந்து நல்லா வதங்கிருக்கூ இதாருக்கூ சோ நீங்க அப்படி ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க
கண்டிப்பா தோழி கண்டிப்பா செஞ்சு பாக்றே தோழி ஆனா நா வந்து அதிகமா வந்து கீரைகள் எங்க வீட்ல சாப்ட மாட்டாங்க அப்படின்னில வந்து அந்த முருங் கீரேக்கெல்லா முட்ட போட்டு செஞ்சா அதுவு ரெண்டு முட்ட போட்டு செஞ்சா சு சூப்பராருக்கூ
அப்டிய அது எப்டி செய்வீங்க கொஞ்சோ சொல்லுங்க
நா வந்து தண்ணி எல்லா ஆட் பண்ண மாட்டே தோழி முருங் கீரைக்கு வந்து நெறைய பேர் தண்ணி ஆட் பண்ணுவாங்க ஆன் நா அந்த எண்ணெய் வ என் அ எண்ண ஊத்தி கடுகு போட்டு வரமெளகா போட்டுட்டு வெங்காயத்த போட்டு வனைக் விட்டுட்டு அ ம் அப்றோ அந்த கீர வந்து அலசி வச்சிருக்குற கீரய ஆனா அதுலே தண்ணி இருக்கு லேஸ்ஸா நா கீரைய போட்டு நல்லா வனைக்குவ வனைக்கேல அப்றோ அந்த டைம்ல வந்து சொல்ற மாரி எடைல எல்லாமே தள்ளி விட்டுட்டு எடேல கொஞ்சொ கேப்ல அந்த ரெண்டு முட்டைய ஒடச்சு ஊத்தி தள்ளி விட்டுட்டு லேசா உப்பு போட்டுக்குவ
ம்
எந்த உப் து சாப்புன்னா நல்லா இருக் க முருங்க முருங் கீரேக்கு அந்த தேங்கா
ஆமா தேங்கா பாவூ துருவி போட்டா நல்லா இருக்கே தோழி அப்டி கூட ட்ரை பண்ணி பாக் ஆனா பசங்க கீர சாப்புட மாட்றாங்க நா என்ன பண்ணுவனா சூப்பா வச்சு குடுத்துருவ அத ஒரு டம்ளர் குடிச்ட்டு போங்கடா அப்டின்னு
அதே மாரி முருங்காய முருங்க கீர சூப்பு நல்லா இருக்கு எனக் கு பாப்பா வந்து டெலிவரி டைம்ல செஞ்சு குட்த்தாங்க அதூ ஹாஸ்பிட்டல்ல செஞ்சு குட்த்தாங்க எப்டினா
அப்டியா முருங்ககீர சூப்பு அஹ் ஆஹ்
ஏ நர்ஸு
ஆஹ் அது ரொம்ப நல்லஸ்டர் இரும்பு சத்து கெடைக்கூல சோ அப்டின்ற பட்சத்ல நம்ம எல்லா டைமு அத குடிக்கலா நா என்ன பண்ணுவேனா நா தா பசங்க சாப்புட மாட் தாங்கன்றதுனால என்ன பண்ணுவனா அரக்கீர சூப்பு முருங்க கீர சூப்பு தண்டு கீர அந்த மாரி ஏதாது கீர வாங்குனே அப்டினா வந்து அந்த மாரிதா ரெண்டு டைம் மூணு டைம் வந்து தண்ணியா வச்சு குடுத்துர்வ சூப் சூப்பு மாரி வச்சு குடுத்துருவ கொஞ்சோன் வெங்காயோ தக்காளி குத் சீரகோ மஞ்ச பொடி இதெல்லா போட்டு ஆஹ் போட் ட்டு நாலு விசில் வச்சுட்டு அந்த தண்ணிய குடுத்து இது பண்ணிச்சு அதையாது குடிங்க இல்லனா கீரய சாப்ட்ருன் கீரய சாப்டுணு அப்டின் சொல்லி மெரட்டி குடுத்தற்றது
கொஞ்சோண்டு மேல மெளகு தூள் மட்டு தூவி சாப் டூன் கு குடிச்சம்னா நல்லா இருக்கு
கு ஆமா அப்டிதா பசங்களுக் அப்புறோ வேற எப்டி சேக்கறதுன் தெர்ல
கண்டிப்பா தோழி ஒரு தடவ செஞ்சு பாருங்க முருங்க கீரையே ஆனா அந்த முருங்கு இருக்காது ஒரு முட்ட சாப்புடுற ஃபீல் தா இருக்கு
நல்லது தோழி நீங்க சொல்றது வித்தியாசமா இருக்கு கண்டிப்பா நா செஞ்சு பாக்குறே
கண்டிப்பா தோழி நா என்ன முருங்கக் கீர அதிகமா சாப்பிட மாட்டே தோழி எனக்கு வந்து
அஹ்
பே அவங்க செஞ்சு அவங்க கிட்ட நா கத்துக்கிட்டே அனா நல்லா இருக்கு செம்மையா இருக்கு
ஓ நல்லது நல்லது
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி உங்களுக்கு தெரிஞ்ச ரேஷு பி ஏதாவது எனக்கு கொஞ்சொகு சொல்லி் கொடுங்க தோழி
உஹ்ம் என்ன மாதிரி சொல்றீங்க இப்ப பீட்ரூட்ஸு பீட்ரூட் முட்ட போட்டு செய்வே
ஆ அது இப்போ எப்பிடி ப்பிடி செய்வீங்க முட்ட போட்டு
அதுதான் அதே மாரி எண்ணெய் ஊத்தி கடுகு உளுந்து பருப்பு போட்டு ட்டு வர மொளகா போட்டுட்டு கொஞ்ச வெங்காயம் போட்டுட்டு ட்டு அத நல்லா வதக்கி விட்டுட்டு திரும்ப அதுல வந்து கொஞ்சோன்னு மஞ்ச மஞ்ச பொடி கொஞ்சோன்னு மொளகாப்பொடி இத மட்டு போட்டுட்டு லைட் ட்டா ஒரு இது ப பீட்ரூட் எல்லா த்தையுமே போட்ருவே போட்டு நல்லா கெளறி விட்டதுக்கு அப்பறோ கொஞ்சோடு அந்த பச்ச வாசனை இதெல்லா போனதுக்கு அப்பறோ கொஞ்சோண்டு தண்ணி ஊத்துவே தண்ணி ஊத்தி அந்த தண்ணி நல்லா கொதி ச்சி அந்த நல்லு தண்ணி நல்லா சுண்டிர்னு சுண்டி அதுல வந்து ஒரு தண்ணி கூட ட்ரையா ஃபுல்லா ட்ரையாயிரு ஃபுல்லா ட்ரையானதுக்கப்பறோ வந் ந்து நடுவுல கொஞ்சோ எடுத்து வுட்டுட்டு அதுல வந்து எண்ணெய ஊத்தி முட்டைய ஊத்தி உப்பு போட்டு மெளகுத்தூள் போட் டு கொஞ்சோண்டு மஞ்ச பொடி போட்டு அந்த முட்டைய மட்டு ஃபர்ஸ்ட் கெளருவே அந்த முட் முட்டைய மட்டு நல்லா கெளறிட்டு அது கொஞ்சோ பொடி பொடியா உதிரி உதிரியா ஆகு இல்லையா அது நல்ல உதிரி உதிரியானதுக்கு க்கு அப்பறோ கொஞ்ச கொஞ்சமா பீரூட்ட எடுத்து அப்பற எல்லா பக் கமு கெளறி வுட்டு ஒரு ரெண்டு நிமிஷ கழித்து இது பண்ணிங்கன்னா வந்து முட்டை நல்லா வெந்துடு வெந்ததுக்கப்பறோ அப்டியே ஆஃப் பண்ணிடுவே சோ அப்டி பண்ணும்போது வந்து அதுல மேல ஏதாவது கொத்தமல்லி கார்னிஷ்காக ஏதாவது போட் ட்டோனா இன்னு நல்ல டேஸ்டா இருக்கு சோ நீங்க வந்து அது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க நார்மலா பீட்ரூட் சிலபேதுக்கு பிடிக்காது இல்ல வெறு பீட்ரூட்டா சாப்புட்றதுக்கு எல்லாரு யோசிப்பாங்க சோ அப்டின்ற பட்சத்தில நம்ம முட்ட போட்டு கண்டிப்பா அதுதா பசங்களுக்காகவேதா மெயினா அத பாத்து பண்ணது ஏன்னா வெறு பீட்ரூட்டா குடுத்தா சாப்ட மாட் ன்ற என்ன இப் இப்டி இருக்கு அப்டி இருக்கு அப்டின்றாங்க முட்ட இருந்துச்சுன்னா சரி ஓகே முட்ட இருக்கல அதோட சேத்து சாப்பிட்டு நல்லாக்குமா டேஸ்ட்டா இருக்குமா நல்லாக்குமா இன்னொரு தடவ செஞ்சு குடுமா அப்டிம்பாங்க அதனால வாரத்துல ஒரு தடவ இப்டி பண்ணிட்றது
கண்டிப்பா தோழி, தோழி நமக்கான நேரம் முடிந்து விட்டது தோழி, நன்றி தோழி